ஓனரா
ஆ கேக்துங்க சார் மார்னிங் சார்
மார்னிங் மார்னிங் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா வீட்ல நல்லா இருக்க நல்லா இருக்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
செரி இப்பதா ஞாபகவந்துச்சுங்களா எங்க நம்பர் உங்களுக்கு
அப்டில்லா இல்லிங்க மேடம் நேத்து பண்ணணுன் நீங்க சொல்லிருந்தீங்க அப்புறோ நா ஈவினிங் கொஞ்ச வெளிய போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு
அப்டிங்ளா இல்ல ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்றீங்களே அத் அதனாலதா கேட்டோங்க படிக்கும் போது சேரி அது ங்க
அப்டிலா அல்லா
பரவால்ல எ நம்பர்ல்லா வெச்சிருக்கீங்களா ஒன்னு இல்லிங்க சார் அப்டியே போயிட்டே இருக்கு திடீர்னு சிலிண்டுரு வேற ஆஃப் பாயிடுச்சு
அய்யய்ய சிலிண்ரு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு அதுல போறமாரி ஏதாவது ரெடி பண்ணி வெக்கேலங்ளா
அப்டி இல்லிங்க சார் எக்ஸ்ட்ரா எம்டி கெடயாது எங்கிட்ட ஒரு சிலிண்ட அதே அ அ அந்த பினிஷ் ஆன தா நெக்ஸ்ம்ப்லு நம்ம சிலிண்ட்ரு பு பண்ற மாரி இருக்கு இல்லைங்ளா இப்ப அதாங்க தீந்துருச்சு அதா உடனே புக் பண்ணிட்டு ணும் ஒரு நா இல்ல நாளைக்கு வந்துரு சார்
ஆ சேரி சேரி சேரி சேரி சேரி சிலிண்டர் கெடக்கிறதே இப்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கே கெடைக்குதுங்ளா அந்தபக்கோலா
இல்லிங்க சார் எங்களுக்கு ஒரு பிரச்சனையு இல்லிங்க சார் இன்னைக்கு காலியாச்சுன்னா புக் பண்ணி இன்னைக்கு மார்னிங்கே புக் பண்ணிங்னா நாளைக்கு மார்னிங்கே வந்துரு சார்
அப்டியா பரவாயில்லையேங்க
எங்களுக்கு பிரச்சன இல்ல மோஸ்ட்லி பாத்தீங்க இந்த பிரச் வந்து சிலிண்டர் வந்து உடனே கிடக்கலன்றது பாத்தீங்னா கிராமத்து சைடுல மோஸ்ட்லி இந்த பிரச்சன
ஆமா ஆமா அதா உண்மை எங்க வீட்ல எலா பண்ணா அதுக்கு முன்னாடியே எங்க அம்மாலா எம்டி சிலிண்டர் வெச்சிருக்காங்க வந்தா பத்து நாளைக்கு மேல ஆயிடுதேங்க வரதுக்கு
ஆ அதுதா சொன்னாங்க அது நா நெறய பேர் ஏ கூட ஒர்க் பண்றவங்களு ஒரு அக்கா கிராம்த்ல இருந்து தா வராங்க கிராமனா ரொம்ப தூர எல்லா இல்ல எங்க ஊருக்கு ஒரு சுத்தி இருக்ற கிராமம்னு சொல்லுவாங்க இல்லிங்ளா
ஆமா ஆமா ஆமா
சுத்தி கிராம சின்னச்சின்ன கிராம இருக்கு அந்த கிராமத்து ஏங்கூடவே ஒரு ஆமா பண்றாங்க அவங்களு இதே நீங்க கேட்ட கேள்வியதா என்னயு கேட்டாங்க உனக்கு புக் பண்ண ஒடனே ஒடனே வந்து
அதுதா அதுதா அதனாலதா நானு கேட்டே ஏனா நான் இப்ப எங்க அம்மாக்கு புக் பண்ணிடுவே அதனாலதா கேட் என்னடா அவ முடிஞ்சிருச்சுனு அசால்ட்டா சொல்றாங்ளே உடனே வந்துருமா எப்டி கரண்ட் அடுப்ல எத்தனாளைக்கு சமாளிப்பாங்க
ஆ வந்துருங் சார் இன்னைக்கு புக் பண்ணிட்டேனு வச்சீங்ளே நாளைக்கு காலைலேயா இந்த மாரி டைமுக்குல்லா வந்து எறக்கிடுவாங்க
இப்ப எல்லா பத்து நாள் கிட்ட ஆக்கிறாங்கங்க அதனால முன்னாடியே ங்க இங்க வீட்ல கரண்ட் அடுப்பு இல்லாதனால வெறகு அடுப்பு எடுத் வச்சுப்புற சமைக்கா வந்துச்சுங்க அம்மாலா ரென் மூன் நாளா
இப்பதா சார் ரீசண்டா ரெடி பண்ணனே ஏனா வந்து நைட்ல அர்ஜென்ட்ல பசங்களுக்கு சப்போஸ் உடம்பு சரி இல்லன்னா சுட தண்ணி போடறதுக்கு அதுக்கு மாரி இது பண்ணிருந்த நா மோஸ்ட்லி சட்டுனுஆஃப் ஆயிச்சன்னா வெளில பாத்தீன்னா விறகுெல்ல நறைய வச்சிரு அத வச்சு தா பத்த வச்சுடுவே எனக்கு பாத்தீங்கன்னா சிலி செய்றதோட அடுப்புல வேல செஞ்ச சீக்கிரமா வேல முடியற மாரியே இருக்கும் எனக்கு
அப்டியா டெய்லி வேல செஞ்சாதா வேகமா முடியும்ன்ன சொல்லுவாங்களுக்கு அ உங்களுக்கு அப்டிய ம்
எனக்கு அடுப்புல வேல செஞ்ச சட்டுனு முடிஞ்சுரு வேல ஒரு மண் நேர அர மண் நேரத்துல சட் சட்டுனு ஏன்னா எல்லாத்தையமே கட் பண்ணி ரெடியா வச்சுட்டோன்னனு வச்சக்கங்களா இப்ப சாதம் வெந்தாங்க அப்டியே தாளிச்சுட்டே இருந்தனா அந்த கொதிக்கற நேரத் இல்ல போட்டோ கேயன் என்ன தொட்டுக்க செய்யணுமோ அத நம்ப அரிஞ்சு அது முடியருங்காட்டி இது சட் சட் சட்ன்னு பண்ணிட்டே இருக்கலா சார்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க
ஏன அடுப்புல சமைக்கறது ரொம்ப புடிக்கும் எனக்கு ஒன்ன ஒன்னு அது பாத்தீங்கன்னா நம்ப சிம்புளா சமைச்சாலும் டேஸ்ட் செம்மையா இருக்கும்
அ ஆ ஆ ஆமா அடுப்புல செய்றது அ என்னதா சிலிண்டர்ல செஞ்சாலு அந்த அடுப்புல செய்யறது அது ஏ டேஸ்ட் அப்டி மாறுதுன் தெரில ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ட. வரும் அடுப்புல செய்யற அது ஏன்னு தெரியமாட்டி
புரியலீங்க சார்
இல்ல அதுதா இப்ப நார்மலா இதுல சிலிண்டர்லயே அதுலயே ஒண்ணு செய்றதுக்கும் அப்ப பிரியாணி செய்யறங்க அந்த மாரிலா செய் இருக்காங்கல்ல இப்ப சமைக்கறாங்க பெருசா சமைக்கறாங்கன்னா அதெல்லா செய்ம் போதாது நார்மல நம்ம சிலிண்டர்ல செய்றவங்களுக்கு அடுப் அடுப்புல செய்போது அந்த டிஃப்பரன்ஸ் டேஸ்ட் டிஃப்பரன்ஸ் வருது ஏன் தெரியமாட்டிங்கது
மோஸ்லி பாருங்க சார் நெறைய பாருங்க பங்சனா இருக்கட்டு எப் அப்டியே போட் த பங்க்ஷனா இருக்கட்டு சிலிண்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க அடுப்புலதா பிரியாணி செய்வாங்க பாத்திருக்கீங்களா
ப்பு போட்டுதா பண்ணுவாங்க அதுதா ஒரு அந்த இது வ ஓ
ஆம்
ஆ
ம்
அதா அதா எனக்கு ஒரு பத்தாங் ஆ கேக்குது கேக்குதுங் சார் எனக்கு பாத்தீங்கன்னா அடுப்புல செஞ்சா பிரியாணி நல்லா டேஸ்ட் கெடைக்கு சிலிண்டர வி விட அடுப்புல இன்னு டேஸ்ட் அதிகமா கெடைக்குல்ல பிரியாணி செஞ்சா இந்த நெருப்பு வாரி மேல வெச் சு தம் கட்றது அந்த வதக்கறதுதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ப சிலிண் டர்னா கொஞ்சோ யோசிபாயி ரொம்ப நேர சிலின்டர் போது தீந்துருமோ அப்டின்ற ஒரு எண்ணமு இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
அதுவே அடுப் புன்னா பாருங்களா அந்த வெங்காயத் பிரவுன் கலர்ல வதக்குற அளவுக்கு வரைக் எப்புமே நம்ம வெச்சுருப்போ
ஆமா ஆமா ஆமா ஆமா
பண்ணுவோ தக்காளி இந்த சிக்கன்லா நல்லா அப்டியே வேகற அளவுக் நல்லா நம்ம பொரிமியா செய் ஏன்னா அது அடுப்பு அடுப்புனும் போது நெருப்பு இருந்துட்டே இருக்
இருந்துட்டே இருக்கு அதா அதா பைய பண்ணலா அதா எந்த சிலிண்டருக்கு பத் பத்தி கவல இல்ல எத பத்தியு கவல இல்ல நம்ம பாட் டுக்கு வதக்கிட்டு பைய பண்ணுனா
அதுதா பொறுமையா பண்ணிட்டே இருக்கலா பொறுமையா பண்ணிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா அழகா ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னு கூடு
ஆமா ஆமா அது அதுதா அதுதா அது எதுனாலன் தெரியல அது பொறுமையா செய்யறனாலயா அது எதுனாலன் தெர்ல நார்மலா இதுல செய்யறதுக்கு அதுல செய்யறதுக்கு வித் வித்தியாசங்கள் நெறைய இருக்கு
கண்டிப்பாங்க சார் அதுதா மோஸ் லி அடுப்பு யூஸ் பண் சண்டே ஆனா எங்களுக் சார் லீவ்ல பாத்தீங்கன்னா சிலிண்டர் யூஸ் பண்ணாத எ அடுப்பு ஒடச்சு வெச்சுர்ற அடுப்புலயே சமச்
அதா அதா அது நல்ல விஷ்யோங்க அடுப்பு யூஸ் பண்றது நல்ல விஷ்யோ அடுப்புல சமச்சு எங்க இப்பெல்லா முன்னாடிகாண எல்லாருமே இப்போ அடுப்பெல்லா உட்டுட்டாங்க யாரு யூஸ் பண்ணுவாங்க அடுப்பு யூஸ் பண்ணுறதெல்லா றேரு ஏதாவது கிராமங்கள்ல மட்டுந்தா அதுவு வயசானவங்க யாராவது தனியா இருக்குறவங்க அவங்கதா யூஸ் பண்றாங்களே தவர எல்லாருமே சிலிண்ரு மாறிட்டாங்க எங்க அம்மா மே ஒரு ஒரு அடுப் அடுப்லதா சமச்சுட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு மேல அந்த போய் வெறகு தேடுறது அது இது அதுன்னு அதுவே நெறைய வேலையா இருக்குதுங்களா அது சிலிண்டர்னா நம்ம வாட்டுக்கு புக் பண்ணாங்க கொண்டு வந்து மாட்டி உட்டு நம்ம வாட்டுக்கு ஆன் பண்ணோமா
அதேதா அதேதா இப்டி பத்து வருஷோ இதனால சிலிண்டர் நம்ப எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ற மாரி சிலிண்டரு அவ்வளோதா
கண்டிப்பாங்க அப்டிங்களா அங்கல்லா அப்புடி எங்க அம்மா இப்பெல்லா எங்க வீட்டு பக்கம்லா முன்னாடி எல்லாம் முன்னாடி இந்த மழ டைம்லா முன்னாடியே போய் வெறகு எல்லா எடுத்து வந்து வெச்சுருப்பாங்க நெறைய இப்பெல்லா அந்த பழக்கமேல்லாம போயிருச்சு சிலெண்டர் இருக்குல அப்டின்ற தைரியோ சிலெண்டர்ல சமச்சுக்கலா அந்த இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தா சாயிந்துரோ சாயிந்துரோ போய் வெறகு எடுத் துட்டு வருவாங்க அத பொடிச்சுட்டு குச்சிய ஒடுச்சுட்டு அதுக்கேத் இந்த மாரி சின்ன குச்சி அந்த பெரிய கொஞ்சோ வெறகெல்லா எடுத்துட்டு வந்து வெச்சுருப்பாங்க இப்பல்லா எல்லா பிரச்சன இல்லாம இருக்கு மழ பேஞ்சுச்சுன்னா போச்சு முன்னாடியே எடுத்து வெக்கணு அந்த மாரி இருக்கு அப்போ சின்ன புள்ளைளாம் போயி என்னெயில்லாம் பெருக்கிட்டு வரச் சொல்வாங்க எங்க அம்மால்லாம் போயி இப்போ அந்த பிரச்சனல்ல அத பத் தியோசிக்க மாட்றாங்க சிலிண்டர்ல மாறுனதுலந்து யாரு அப்றொ அடுப்பு போய் தொட்றதில்ல பெருசா எங்கம்மா எப்பயாது சிலிண்டர் இல்லைனா மட்டு பழய மாரி அடுப்ப தொட்றாங்க
அதேதா அதேதா அதா இப்ப எமர்ஜென்சிக்காக நானு கரண்ட் அடுப்பு யூஸ் ஆர ஆ யூஸ் பண்ண ஆரமிச்சாச்சு என்னா ஒன்னு இந்த கரன்ட் அடுப்புல செய்யறது நம்ப சிலிண்ட்ருக்கு அத அடுப்புல செஞ்சா ஒரு அர மண் நேரத்துல முடியிற வேல சிலிண்ட்ரு செஞ்சா ஒரு மண்நேரத்துல முடியு ல கரண்ட் அடுப்புல ரெண்டு மண் நேர ஆவு
ஆமா கொஞ்ச அதிக நேர எடுக்கு கரண்ட் அடுப்புல ஆமாமா ஹீட்டாகுறதுக்கே அது கொஞ்ச நேர எடுக்கு அப்பறோ ஹீட்டானா கரண்ட் அடுப்புல ஒரு அன் ஈவன் ஹீட்டா அது பாட்டுக்கு அது செல நேரொ வேகமா கொதிக்கு அந்த மாரி நாங்க வச்சுருந்தோ நாங்க வெளிய‌ தங்கி ப வேல பாத்தப்ப எடைல வச்சு சமச்சுட்ருக்கேல அந்த ஒரு ஒரு ஹீட்ல வச்ட்டு கொஞ்ச நேர மூடி வப்பொம்ல அந்த மாரி வச்சா டக்குனு ஹீ்ட் ஆயிருங்க அதுல டக்குனு அடிப்புடிக்கிற அளவுக்கு போயிடு சிலிண்டர்ல மாரி அந்த மாரிய இருக்காது அது ஒரு பிரச்சனரு
ம் டேஸ்ட்டு நல்லாருக்காது நம்ம செய்றது
நெனச்ச மாரி வதங்காது நம்ம ஒரு லை இதுல வச்சு வதக் குவோ அது ஒரு வித்தியாசமா அப்டியே அது கெட்டுபோ ஒரு மாரி அந்த சொன்ன மாரி அந்த டேஸ்ட்டு வராது நல்லா வராது
உண்மைலுமே டேஸ்ட்டு பாத்தீங்கன்னா நம்ப செய்றது அப்டி சொல்வாங்க அய்ய இன்னக்கி என்ன ஒரு மாரி நல்லாவே இல்ல அ அப்புடின்னுவாங்க கரண்ட் அடுப்புல செஞ்ச கொஞ்சொ சாப்ட்டுக்கங்க அப்டின்றுவ ஃபோனும் பண்ணமுடியாதுல்
கண்டிப் கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப் பாங் கரண்ட் ஏனா கரண்ட் அடுப்பு வச்சல்லா சமக்கிறது இப்ப கரண்ட் அடுப்புனா இப்ப நீங்க கரண்ட் அடுப்பு வச்சு சமச்சுட்ருக்கீங்க
ம் த அதா சார் குடுக்குடுன்னு ஓடுவே வெற குங்க எடுத் தா சட்டு சட்டு சட்டு சட்டுனு பாத்துவுட்ருவே ஆ மர இருக்குங் சார் வீட்ல ஃபுல்லாவே சுத்தி மரோ இருக்குதன்றத அத காஞ்சி காஞ்சி கொட்டுதுங்களீ நா சில நேரத்துல நா அதி
வேட்டியு ஓட்டு ஓரமா போட்டு வச்சிருத நல்ல விசயந்தா அது கரெக்ட்
ஆன விறகுன்ற பிரச்சனை கொஞ்சோ இல்லாம இருக்கு என்ன ஒண்ணு விறகுல புடிக்கிறதுக்கு அது புடிக்கிறதுக்கு கொஞ்சோ கஷ்ட டமா இருந்தாலு ஆன புடிச்சிருச்சுனு வச்
நா அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கீ அதா அதா அதா இப்ப பாத்தீங்கன்னா இது இப்ப கடையல்லயுமே இப்ப சிலிண்டர் ரேட் அதிகமாந்து விறகு ரேட்டு அதிகமா ஆயிடுச்சுங்க
உ உ ஏன்னா இப்ப ஹோட்ல்லா பாத்தீங்கன்னா சிலிண்டரு இப்ப அதிகமா யூஸ் பண்றதுல்ல எல்லாமே வெறகு
வெறகுல ஆரமிச்சிட்டாங்க ஆமா ஆமா ஆமா ஆமா
ஆரம்பத்துல கூட வெறகுல தா ஹோட்டல் ஃபுல்லாவே சமைச்சுட்டு இருந்தாங்க இப்பதா சிலிண்டர் வந்தோனே வேல சர்சர் முடியுதுன்றதுனால
சிலிண்டருக்கு மாறுனாங்க ஆ
சிலிண்டறுனு சொல்லிட்டு தனியா அது
அது தனி ஆமா மா மா ஆ
சிலிண்டர் யூஸ் பண்ண ஆரம்மிச்சிட்டாங்க
அதுக்கப்பறோ இப்ப இந்த சிலிண்டர் வெல உயர்வுநால எல்லாரு மறுபடியு வெறகுக்கு மாரிட்டாங்க வெறகே ப்ப நெறைய எடத்துல அதிகமாயிருச்சு சாப்பாடுலா பாத்தீங்கனா நெறையா ஹோட்டல்ல ச் இந்த இலின்டர் காரணோ சிலிண்டர் அதிகமாகுதோ இல்லயோ அத காரணமா வச்சு சாப்பாடு டீ
ஐயோ சார் ஒரு இட்லி பாத் ஒரு இட்லி சாதார்ண ஒரு இட் ட்லீ அது பாத் பன்னெண்டு பௌன்சர்
ஆமா மா பதினஞ்சு ரூவாய்க்குலா விக்கிறாங்கவுங்க நீங்க இந்த ஒரு சில ஹோட்டல்ஸ்ல பதினஞ்சுரூவா பத் த்ருபா
அதுக்கு ஒரு மாவு பாக்கெட்ட வாங்கி கீல வீட்ல மாவாரச்சு போட்டாலே கண்டிப்பா சார் மீரு மாவு மீரு
அதா அதா அதா இட்லிலா ஊத்துனா மிச்சமே வரு
கண்டிப்பா கண்டிப்பாங் சார்
தே இருக்கு இப்ப என்னனா அந்த சிலின்று வெல அ சிலின்று ரேட்டு அதிகமான இப்பலேந் லேட்டாச்னா அதிகமா கூற்றுவாங்க சாப்பாட அம்போரால சிலின்று வெல மறுபடியு கம்மியச்சுனா சாப்பாடு வெல கொறக்க மாட்டாங்க
கொறக்க மாட்டங்க அது அதே மெயின்டன் பண்ணிட்டே இருப்பாங்க அவுங்ளுக்கு ப்ளஸ் பாய்ன்டா போய்டே இருக்கு அது
ஆ இப்ப இந்த டீலா பாத்தீங்கனா நாங்க டீ குடிக்கிறதா பெரிய வழக்கம் இந்த பேச்சுலர்ஸ்ன டீனாலதானே பெருசு அப்பப்ப போயி டி குடிக்கறது ஏதாது வந்த போய் பத்து பத்து ரூபாருந்சு பன்னான்டு ரூபாருந்சு இப்ப பதிஞ்சிரூவாய்டுச்சு
எங்கல்லா இருத்தஞ்சுரூவா சார் ஒரு சின்னா கப்பு இருபத்தஞ்சு ரூபாங் சா
ஆத்தாடி இங்க பரவாலங்க அதுக்கு பதினஞ்சு ரூவா தாங்க
டீ பைதிய சார் நாங்கலா
அத நம்ப சொல்ல போனா சாப்புடற செலவ விட எழுரூவா எங்க கம்பெனில மூணு வேல சாப்பாடு ஆனா டீ செலவு தா அதிக ஆகுது அங்குட்லா
ஓகேங் சார் நெக்டு கால
ஆ ஓகேங் ஓகேங் ம்